ஏ என்ன பண்ற ஆமா ஆமாங்க இது சும்மா தான் பண்னேங்க என்ன பண்றீங்க
நானாங்க சும்மாதாங்க உ்காந்துருக்கே
ஏ வேலைக்கு எதுவும் போகலைங்களா
இன்னைக்கு லீவ் போட்டேங்க கொஞ்சம் ஒடம்பு சரலைங்களா
சரி
அதனால லீவ் போட்
என்ன உங்களுக்கு அடிக்கடி ஒடம்புசரியம போது
அது ஆமாங்க இது கிளைமேட் மாறுது இல்லைங்க
ஆ
அதனால சூடா இருந்துட்டு திடீர்னு கூலிங்கா இருக்கு இல்லங்க அதனால எனக்கு செட் ஆக மாட்டேங் ங்கெது
சேரி செரிங்க செரி அதா ஆஹா செரி செரி
நீங்க என்ன திடீன் கால் பண்ணிருக்கீங்க இந்த டைம்ல
சும்மாதாங்க பண்ணே நா எங்க பண்ணே நீங்க தாங் கால் பண்ணீங்க
ஓ நாந்தா பண்ணேங்ளா ஆமாங்க இல்லங்க மிஸ்டு கால் வந்திருந்துது நா பாத்தே அப்றோ அப்டே மறந்துட்டேனாட்ருக்குங்க
சே அதா திரும் பண்ணீங்களா செர் செரி
கு கால் பண்ணீங்கன் சொல்லிட்டு கேக்லான் கால் பண்ணேங்க
ஆமாங் சும்மாதா பண் பண்ணே செ அப்றதா செரி எடுக்கலியா செ அத்னால போ வெளியில போய்ட்டே அப்ற நீங்களே பண்ட்டீங்க இப்ப
ஆ செரிங்க ஸ்
செரி இல்லல்லிங் விசேஷோ ஒன்னுல்ல வேல தா வந்து தேடிகிட்ருக்கே
ஓ அப்டிங்ளா
ஆமா வேல வந்து வேல தா ஒன் தேடிகிட்ருக்கே வேல ஒன்னு கெடச்சிருக்கு ஆ அது வந்து பாத்தீங்கன்னா இது துபாய்ல கெடச்சிருக்கு
கெடச்சிருக்குங்ளா
ஆமாங்
என்ன வர்க்குங்க
அங்க நமக்கு என்னங்க நமக்கு என்ன தெரியு நமக்கு ட்ரைவிங் முட்டாந்தெரியூ ஆமா
செரிங்க
செரி அதனால வந்து செரி ட்ரைவிங் இந்து போ தெரியிறதுனால கம் நா இத வச்சு மூவ் பண்ணி வேலைக்கு போலாம் அப்டின்டு ஒரு அப்ளை பண்ணி இருந்த வேலைக்கி துபாயில இப்ப அங்க அவுங்க வந்து இப்ப வேல வந்து இன்ட்ரிவ்கு கூப்ட்றாங்க நாளைக்கி
ஓ அப்பிடிங்ளா
ஆமாங்க
செரிங்க
அதனாலப்ப நாளைக்கு எதா செ அதாவ் தே நீங்களூ செரி வேல கேட்டிட்ருந்தீங்ளே ஆ அதா செரி அங்க ஒரு ட்ரைவிங்கோட சேத்து சூப்பர் மார்க்கெட்லயு வேல கேக்கறாங்ளாமா
செரிங்க
அதுக்குத்துகா வேகண்ட்ருக்கு செரி நீங்கெதா வர்றதுக்கு விருப்போருக்கா இல்லையா அப்டின் தெரிஞ்சுக்கலானு தா செரி உங்குளுக் கு ஃபோன் பண்ணா தெரியுமுல
ஆமாங்க
அதனால செரி உங்குளுக்கு ஃபோன் பண்ணே ஏதாவ்து விருப்போ இருக்குதுங்ளா வறதுக்கு
ஆ வரேங்க கண்டிப்பா வரேங்க இது எப்டிங்க கம்பெனி மூலியமா போறீங்ளா
இல்லைங்க இது நம்ப டேரக்டா வந்து போ முடியாது ஏனா அந்தளவுக்கு தெரிஞ்சவுங்க யாரு அங்க இல்ல
ஆ செரிங்க
அதனால ஏஜென்சி மூலிமா தா போய் ஆவ்ணு
ஓ அப்டிங்ளா
ஆமா
ஆ
அதனால ஏஜென்சி மூலமா போனோம்னா அவுங்ளே வந்து நம்பளயே எல்லா வி இப்ப விசாலா எடுத்து நமக் வே அனுப்பியுட்டு அவுங்ளே வேலையூ வாங் குடுத்ருவாங்க
செரிங்க
ம் அதனால செரி ஆவாது எப்பிடியு வந்து செலவு ஆவு
ஓ எவ்வளோ உங்களோட கணிப்பு உங்களுக்கு எவ்வளோ ஆகுனு நீங்க ம்ச் நீங்க ஆல்ரெடி எதாவது பிளான் பண்ணி வெச்சிருப்பீங்க இல்ல
இல்ல விசாரிச்சே அவுங்க கிட்ட
ஆ சேரிங்க
ஆ எப்பிடியு ஒரு ஒன்றரை லட்சோ ஆவு மாட்டது
ஓ அப்படிங்களா
ஆமா
ஆ சேரிங்க
அதனால அவுகளு ஒன்ற லட்சோ ரிட்டன் போவணு போனதுக்கு அப்புறோ அங்க ப்ராசஸ் என்னான்னு பாத்தீங்கன்னா ஆ ஃபஸ்ட் வந்து நம்ம ஒரு ஏ அந்த அங்க கற கம்பெனிய பாக்கணு
ஆ செரிங்க
போயிட்டு அச் ஆர் இருப்பாரு அவருரோட நம்ப ஒரு செல்ப் இன்றோ குடுத்து நம்ம வந்து அவங்ககிட்ட டீடெயல் எல்லா கலெக்ட் பண்ணி அவங்க வந்து அதுக்கு ப பண்ணணு அவுங்க கேக்குற டாக்குமெண்ட் எல்லா ரெடி பண்ணி குடுக்கணு அவங்க கிட்ட
உம்
அதுக்கப்புறோ அங்க வந்து தூருல நம்ப இப்ப நம்ப இங்க இருந்து இப்போ அங்க வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நம்ம ஆ லைசன்ஸ் பாத்தீங்கன்னா லைட் இருந்தா போது இந்தியன் லைசன்ஸ்சு ஆனா அங்க போயிட்டு அங்க நம்ம வண்டி டிரைவ் பண்ணு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து இது தேவ லைசன்ஸ் தேவ
ஆ ஆமாங்க
உம் அதனால வந்து அதுக்கு வந்து அப்ளை பண்ணணு அது வந்து அவங்க நம்ம அங்க இருக்கற ஆ கம்பெனி காரங்களே பண்ணி குடுத்துருவாங்க
ஓ சேரிங்க
ஆ என்ன இது ஆனா வந்து என்ன ஆனா இத பாக்கற அப்பதா நமக்கு இங்க நம்ப நம்ப இந்தியாவில இருக்க மாரி அங்க ரூ ரூல் சு வந்து பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப இதா இருக்கு கெடுபுடியா இருக்கு
ஆ கண்டிப்பாங்க ஏன்னா வெளிநாடு இல்லைங்களா அதனால கண்டிப்பா இருக்கு கு இப்ப நீங்க சாப்பாடு ஆ இல்ல சாப்பாடு ரூம்க் எல்லா என்ன பண்ணலான்டு இருக்கீங்க
அதா அதாங்க சாப்பாடு அதுக்கு ரூம்க்கு கேட்டே அவங்க என்ன சொன்னாங்க னா சாப்பாடு இலவசமாக குடுத்தறே அப்டின்ட்டாங்க
ஓ சேரிங்க
ரூமு வந்து உங்களுக்கு இலவசமா இப்பொழுதிக்கு குடுத்துருவோ அப்டின்டாங்க ஆ எத் அப்புடின்னா லைசன்ஸ் அங்க அந்த அந்த நாடோட டிரைவிங் லைசன்ஸ் நம்ப எடுத்துட்டோ அப்புடின்னா நம்ப வந்து சாப்பாடு செலவு நம்ம பாத்துக்கணு
ஓ நீங்க பாத்துக்கணு சாப்பாடு செலவு
ஆமா
தங்கறது மட்டு ஏற்பாடு பண்ணுவாங்க
ஆமா
இப்ப நா சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தேன்னா எனக்கு எப்பிடிங்க வர்க்கு
உங்குளுக்கு என்ன ஒர்க்கு அப்டின்னா நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அத பொறுத்து ஒர்க் வந்து குடுக்க வாய்ப்பு இருக்கு கம்மியா படிச்சிருந்தீங்கன்னா அது அதுக்கேத்த மாரி குடுப்பாங்க அதிகமா படிச்சிருத்தீங்குனா அதுக்கேத்த மாரி வேல உங்குளு குடுப்பாங்க அதுதா இப்ப உங்க வெவரொ சொல்ட்டீங்கனா ரைத்த மாரி நம்ப பேசலா உங்கிட்
ஆ ப்ப படிப்பு ஓகே ஆனா எனக்கு ரூம்க்கு சாப்பாடுக்கலாஅவுங்ளே தருவாங்ளா இல்ல அது கம்பனி அபேஸ் பண்ணிர்க்குமா
ப்ரூ கம்பெனி தா இப்ப நம்ப இப்ப வெளியே போறோ அப்புடினா ஒரே விஷ்ய என்னானா ஒன்னு அங்க யாராவ்து தெரிஞ்சிருக்குணு
கண்டிப்பாங்க
இல்ல போலா அவுங்குட்ட தெரிஞ்சவுங் இருந்தா ப்ரச்சனல்ல அவுங்க வீட்லே கூட நம்ப தங்கிலா பண்ணி குடுத்துருவாங்க யார்பே தெரிய்வே இல்ல நீங்க வந்து இப்ப ஒரு ஃப்ரஷ்ஷரா ங்க வெளில போறீங்க அப்புடினா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு ஏஜன்சியவ் மூலியமாதான போய் ஆவுணு ஏஜன்சி கார என்ன பண்ணுவா அப்புடினா அவ வந்து சில டம் இவ வந்து அவனே வந்து வ அவ மூலியமாவ வே கூட்டு பெய்ருவா இல்ல அப்படினா விசிட்டு விசான் சொல்லி இருக்கு
ஓ அப்புடிங்ளா
ஆமா நம்ப வந்து எப்புட்னா எப்ப சொல்றது நம்ப சுற்றுலா வந்து போற மாரி சுற்றுலாவுக் போற மா அயு நம்ப போயிட்டு அவுங் ஒரு ரெண்டு மாசா கு டைம் இருக்கு
ஒ அப்ப விசிட்டிங் விசா மூல்யமா போனோம்னா ரெண்டு மாஸ் அங்க டைம் இருக்குங்ளா
ஆமா ரெண்டு மாசுத்துக்குள்ள நம்ப வந்துருனு
ஒ ஆ ஆ
அந்த ரெண்டு மாசுத்துக்குள்ள என்ன பண்ணுவோ நம்ப ஏஜன்சிய கூட்டு போற பாத்தீங்களா சம்
ஆமாங்க
கம்பெனி நம்ப ரெண்டு மாசும்பு நம்ப என்ன பண்ணுவோனா ஜாயின் மேன வச்சு அத ரெண்டு மாச ஒர்க் பண்ணவச்சிருவா
ஓ சேரிங்க
பண்ணவச்சுட்டு ஒங்ளுக் ஒர்க எல்லா ஓகே எனக்கு புடிச்சிருக்கு அப்புடினா நீங்க தாராளமா நீங்க கண்டின்யு பண்ணலா அவ் வந்து என்ன பண்ணுவா ஒர்க்கியுத் இருக்குறத அந்த விசிட்டுன்றுக்குறத அ ஒர்கிங் விசாவ சொல்லி மாத்திகுடுத்
ஓ சேரி செரிங்க
அப்டிபண்ணி குடுத்தா அப்டின்னா நம்ப ஒர்க் பண்லா ரெண்டு வர்ஷ்த்துக்கு ஒரு டைம் ரினிவுலு ஈ புதுப்பிக்கிணு
ஆ ஆ ஆ
அ நம்ப புதுப்பிச்சு நம்ப ஒர்ப்ப நம் வந்து வேல செஞ்சுட்டே இருக்கலாங்க
கண்டிப்பாங்க இப்ப இருக்குற சுச்சுவேசன்க்கு நம் அந்த மாதுரி போனாதாங்க கொஞ்சொ மேலபோ முடியுன் வெச்சுக்கோங்ளே
ஆமா ஆமா
வேலையில்லா திண்டாட்டங்கள்ளா அதிகமாயிடுச்சி இல்லைங்ளா அதனால நம்ம கண்டிப் பா இந்த மாதுரி ஏதாவ்து ஒரு ஸ்டெப் எடுத்தாதா நம்மம் மேலு மேலு மேல போ முடியு
வேலையில திண்டாட்டத்தோட இல வேலையிலா இளைஞர்கள் அதிகமாயிட்டாங்க
அது கண்டிப்பாங்கவ் மதா அதனாலதா சே கண்டிப் பாங்க அ ஒ ரொம்ப நன்றிங்க நீங்க சொன்னதுக்கு நானு சர்ச் பண்ணிட்டேத தங்க இருக்கே இதுல்யாவ்து ஒர்க் இருக்குமா இந்த மாதிரி ஒர்க்குக்கு போலா அப்டின்டு மேக்சிமம் நானு ஃபாரின்க்கு போறதுக்குதா அதிகமா முயற்சி பண்ணிட்ருக்கே பெறக்குற டைம் இல்ல டைமிங் ல அ அ என்ன யா நம்புள்க்கு அந்தளவுக்கு வெளி சர்க்குள்ள பலக்கொ இல்லைங்ளா அதனால யாருகுட்டு எப்டி கேக்றது என்னா பண்றதுன் தெர்ல
அதா அன்னக்கி சொன்னனே வெள்நாட்லம்ளுக்கு தெரிஞ்சவுங் இருக்காங்க அப்புடின்டு
ஆ தெரிஞ்சவுங்க இருக்காங்க பட் நம்ம அவுங்கள நம்பியே போ முடியாது இல்லைங்ளா நம்ம நம்ம குட்ட ஸ்கில் இருக்கு இருந்தாலு நம்ம கொஞ்சோ இங்கிருந்து ஒ இங் இங்கிருந்து அங்க போய் தங்கியிருக்குறவங்க நம்ம கொஞ்ச நம்ப்ளுக் கொஞ்ச சப்போட் பண்ணா அது கொஞ்ச ஈஸியா இருக்கு அந்த அளவுக்கு யாருங்க பண்றா நம்ம எதாவது ஹெல்ப் கேட்டாலே செய்யறவங்க இருக்காங்க இல்லன் சொல்லல நம்ம ஏ அந்த அளவுக்கு போகுணுன் நா யோசிக்கிறேங்க நம்பளே முயற்சி வ முடிஞ்ச வரைக் கு நம்ம முயற்சி பண்ணலா சப்போஸ் முடியாத பட்சத்துல அவுங்க கிட்ட சொல்லலா
செரி செ அதனால தப்புல்ல ம் ஏன்னா இது எ எதிர்பாக்கலா வரையு ஆனா வந்து எ எதிர்பார்கு எதிர்பாத்துட்டே இருக் கூடாதுல்ல
கண்டிப்பா நம்ம முயற்சி பண்லா நா அதுக்குதா நானு உங்ககிட்ட சொன்னே இன்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொன் ன இப்டி எதாவதுருந்தா சொல்லுங்க அ அப்டின்னு ஒரு சொல்லி வெச்சிருக்கே நா அவுங்க எதாவது அப்டேட் பண்ணாலு உங்க கிட்ட சொல்லாந்தா இருந்தேன் நீங்க எனக்கு இன்னைக் அப்டேட் பண்ணீட்டீங்க
அ அப்படிங்ளா செரி செரி அ எப்படோ ஒன்னு ந வ அப்டேடு கெடச்சா செரி உங்குளுக்கு
கண்டிப்பாங்க ஆ னா உண்ம அதுதாங்க இப்ப இருக்குற சுச்சுவேஸன்க்கு நம்ம அந்த மாதிரி போனா மட்டுந்தா நல்லா யேன் பண்ண முடியு நம்ப்ளோட ஸ்கில்லு நல்லா வளத்துக்க முடியுன் வெச்சுக்கோங்களே அதனால
அ நீங்களு சான்றிதழ் ரெடி பண்ணி வைங்க
கண்டிப்பாங்க நானு இப்ப கொஞ்சோ கோர்ஸ்ல்லா முடிச்சு வெச்சிருக்கே அ இருந்தாலு இன்னு ஒரு ரெண்டு மூணு கோர்ஸ் பண்லான் தா இருக்கே அது ஆன்லைன்ல பண்ணா ஆ ஆன்லைன்ல பண்லான் ஒரு ஐடியா இருக்குங்க
அப்படிங்ளா ஆ
அ ஆம்மா ஏன்னா ஆன்லைனு ஆ மெடிக்கில் கோடிங் மாதிரி அந்த மாதிரி பண்லான்ட்ருக் கே அது வந்து எப்டியா சிக்ஸ் மந்த்து இல்லாட்டி ஒன் யேர் கோஸ்தா இதுவா இருந்துட்டா இப்ப நம்ம ஜாபுக்கு போயிட்டே ஆன்லைன்ல ஃப்ரீ டைம் கெடைக்கும் போதெல்லா க்ளாஸ் அட்டன் பண்ணி கத்துக்லா இல்ல நம்ம க்ளாஸ்க்கு மட்டு போனோனா நம்ப்ளு க் அந்த ஒன் இயர் கெரியரே வேஸ்ட் ஆய்ருல்லங்க மறுப்டியு நம்ப்ளால அத பிக்கப் பண்ண முடியாது இல்லைங்க
ஆமா
அதனால அப்டி யோஸ்ச்சுட்ருக்கே
செரி செரி பாத்து நல்ல முடிவா எடுத்துட்டு ஒரு நல்ல இதா பாருங்க ஏனா ஒ ஒரு ஃபோக்கஸு ஒன்னு வெச்ட்டீங்க அப்டி னா அந்த கோல்லதா நீங்க போனுமே தவர மாறி மாறி போய்ட்ருந்தீங்கன்னா வருங்காலத்துல வந்து உங்குளுக் ஒரு நெலையா ன ஒரு வேல இருக்காது பாத்துக்குங்க
கண்டிப்பாங்க முயற்சி பண்ற
செரி செரிங்க ஆ
அ சொல்லுங்க
ஆ செரிங்க அ செரி நாளைக் பண்றேங்க அ